ஹலோ சிஸ்டர் கேட்குதா
ஹம் ஆஹ் ஹலோ கேக்குது ஹலோ கேக்குது
ஆஹ் கேக்குது சிஸ்டர் உங்களுக்கு கேக்குதா ஹலோ சிஸ்டர் வாய்ஸ் பிரேக் ஆகுது ஹலோ ஹலோ சிஸ்டர் கேட்குது ஆஹ் கேட்குது சிஸர் ச ஹலோ சிஸ்டர் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது ஹலோ ஆஹ் இப்போ கொஞ்சமா கேக்குது இப்ப கேக்குதா உங்களுக்கு
இப்போ உம் எனக்கு நல்லா கேட்குது உம் சரிம்மா
என்ன பண்றீங்க
ஆமா இப்பதான் சாமி கும்பிட்டோம் இப்பதான் சாமி கும்பிட்டேன்
உம் சாப்பிட்டீங்களா ஓ
ஆஹ் சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் நீங்க சாப்பிட்டீங்களா உம் உம் உம்
எந்த ஊர் நீங்க
ஊரெல்லாம் இல்ல சொல்லக்க கூடாது
அப்படியா
ஊரு பேரு இதுல மென்ஷன் பண்ண விளாட இருந்ததுல ஆமா உம் நீங்க என்ன பண்ணீங்க
நான் இப்பதான் ஏந்திச்சு சாப்பிட்டேன்
உம் இப்பதான் ஏஞ்சி சாப்பிட்டீங்களா
சும்மாதான் இருக்கேன்
சரி சரி உம் சரி உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு படம் பாக்றதுல இன்ட்ரெஸ்ட்டா படம் பாக்ரத்தா அந்த மாரி கேக்குறேன் சமையல் உம் ஹும் அதான் சமையல் பண்றதுன்ட்
இல்லல்ல ஆது தெரியாது சமயல் பண்றதுல்லாம் தெரியாது
ஹும்
படம் பாப் அப்புறம் டேன்ஸ் கொஞ்சம் அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் தான்
உம்
உங்களுக்கு உங்களுக்கு
எனக்கு சமையல் பன்றதான் புடிக்கும்
உம்
சமையல் நல்ல இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஆமா மா
ஹ
அதுக்குன் இல்லல்ல அதுக்கு முன்னு உன்னிய மாதி தான் எனக் கும் ஒண்ணுமே தெரியாது
அப்புறோம் கத்துக்கிட்டீங்க
அப்புறம் எனக்கே உம் எனக்கே அப்டியே இன்ட்ரெஸ்ட்டு வந்து நானே கத்துக்கினேல்லாம் யார்கிட்டயும் கேக்கவும் மாட்டேன் ஏதோ ஒரு டவுட்னா யூடியூப் பாத்துக்குவேன் அந்த மாரி
அ
புதுப்புது வெரேட்டிஸ்
அப்போ மேரேஜ் ஆச்சினா எல்லாருக்கு இன்ட்ரெஸ்ட்டு வந்துரும்
ம் ம் அது கூட ஒரு சில பேருக்கு தாமா வரும் ஒரு சில பேர் செய்யவே மாட்டாங்க சொல்
ஒ எனக்குலா சுத்தமாவே வரவே வராது எனக்கு டீயே வெக்க தெரியாது அதுதான்
நா கூட அப்டித்தா கல்யாண ஆகாதக்குமுன்னே டீக்கூட எங்க அம்மாதா வெச்சி தருவாங்க எனக்கு ம்
அப்புறோ
அது நம்பளா இன்ட்ரெஸ்ட் எத்து இதெல்லா செய்ஞ்சோம்னா நம்மொ இல்லல்ல வீட்ல
வீட்லதா இருக்கீங்ளா
ம் ம் ஆமாமா ம்கும் நீங்க படோ எல்லா பாத்தோன்ன புது படம் பாத்தீங் கடசியா
நா வந்து கருப்பு பாத்த கருப்பன் அந்தப் படம் பாத்த அப்றோ வேற ம் அப்றோ ப அ பாப்பா இருக்காங்ளா
ம் சி இல்லமா ம்
அப்றோ எதாச்சி சொல்லுங்க
அப்புறோ நீங்க ம் சமையல்ல எதுனா சொல்ட்டுமா இல்லே படத்துல எதுனா சொல்ட்
சமையல்லே எதாச்சு சொல்லுங்க நானா கத்துக்குற
அப்டியா ம் செர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக் டிஃப்ரெண்டான இது சொல்லித்தர பச்சபயிரு வட கேள்விபட்ருக்கியா
இல் அ இல்ல சாப்ட்டதில்லயே
பச்சே பயிர்ல வட செய்லா டிஃப்ரெண்டா இது இது யாருக்குமே தெரியாது அவ் ளவா எப்டின் சொல்ற ஃபர்ஸ்ட்டு பச்ச ஊற வச்சிக்கலா அது ரேட்டு மண்ணர் ஊற வெஸ்டு கேக்குதுங்களா உங்களுக்கு கிளியரா
கேக்குது கே சொல்லுங்க கிளியரா கேக்குது ஹலோ ஹலோ
உங்களுக் கேக்குலீங் கேக்குது நீங்க இப்பதா
இப் அ இப்பதா கேக்குது அ இப்பதா கேக்குது
அப்டியா சேரிமா சேரிமா பச்ச பயிரு எட்டு மண்நேரோ ஊற வச்சின்னோ ஊற வச்சிட்டு அத எத்து மிக்சி ஜார்ல போட்டு பச்ச மொளகா இஞ்சி பூண்டு கொஞ் சோம்பே ம் அவ்ள்தா அப்றோ பட்ட லவங்கோ போட்டு அரச்சிக்கணு அப்புறோ அத அரச்சிட்டு அ இது இன்னா போரு கல்லமாவுருக்குல்ல
கல்லமாவா
ம் ம் அது சும்மா ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போடுங்கனோ அதுல அந்தோ இது வர்றது வட வர்றதுக்காக அதுக்கப்புறோம் இது நெறைய வெங்காயோ அஹ் அப்போ இது கருவேப்பிள்ள கொத்த மல்லி இதெல்லா கட் பண்ணி போட்டு அவ்ள்தா போட்டு தட்டி போட்டு எட வெண்ணயில போட்ட உலுத்தவட கேக்குதுங் கேட்ச்சி
கேக்குது கேக்குது கேட்டுச்சி அவ்ளோதா அதோட பராசஸ் அவ்ளோதானா
அதோட ப்ராசஸே அவ்ளோதா ஈஸியா இருக்குல்ல ஆமா அது ப்ராசஸே எவ்வளதாமா ஆமா உன்ன மாரி நா நெறைய பேரு அப்டிதா சொல்லுவாங்கோ உங்கள செய் பாக்கறத விட நீங்க செய் சொல்லறது ஈஸியாக்குது அப்டின்னுவாங் அதுக்கப்புறம் கேரட் பாயசம் செஞ்சிக்கிற
கேரட் பாயசோ இல்லியே செய்ய தெரியாது சொல்லுங்க
நாங்க செஞ்சிக்கிறோ அது வந்து கேரட் கேரட்ட வந்து சீவி எடுத்துக்கணு இதுல இதுல மாங்கா சீவுறோல அந்த மாரி சீவி எத்துக்கணு கேரட்டு அதுக்கப்புறம் அஹ் கொஞ்சோ ஒரு அஹ் அறுத்து வச்சிட்ணோ அரைக்கிற்துக்கு அப்புறம் பாலு நல்லா கொதிக்க வுட்டுட்டு அந்த கேரட் இருக்குதுல்ல ஃபர்ஸ்ட்டு வதக்கிட்ணோ எதுல நெய்ல நெய்ல வதக்கிட்டு அஹ் ஆம ஆமா பால இப்ப நல்லா காய வச்சிட்டு பாலு தண்ணி கொஞ்சோ இது காய வச்சிட்டு அது நல்லா கொச்சோனே இது கொட்டிட்னோ அதுக்கப்புறோ ஒரு மிக்சி ஜார் எத்து அதுல கேரட்டு பாதாமு அஹ் முந்திரி ஏலக்கா அதெல்லா போட்டு அர்ச்சின்னோ ஏலக்கா ஒண்ணுதா போட்னோ ரெண்டுலா போட கூடாது மத்த பாதாம் முந்திரிலா உங்களுக்கு தேவையாங்குற அளவு
அஹ்
அத போட்டு நல்லா அரச்சிட்டீங்ன்னா அதே போட்டுலா அந்த விலுதயு இந்த பால்லயே போட்டு நல்லா ஸ்லோல வச்சி நல்லா கொதிக்க வுடுங்க அப்போ கொஞ்சோ தேவனா பாதாம் பவுடரு கூட கழந்துகுங்க அது அந்த நம்மக்கு பாதாம் கலற வேணுண்ணா அவ்ளதா அது நல்லா கொச்சன்னே நம் முந்திரி திராச்சு போட்டு இறக்கீட்டோனா அவ்ளோதா.
சேமியால்லா போட கூடாதா? சேமியால்லா போட கூடாதா?
நா சொல்றது கேரட் பாய்ச
ஓஹோ ஓ சாரி சாரி ஆமாமா அதுல போடக்கூடாதா நா னா
உங்கள்க்கு தேவனப்படு த்லா நா சொல்றது டிஃப்ரெண்டா சொல்றே ம் நீ செஞ்சதில்லேன் சொ சொன்ன அப்புறோ உன்னொண்ணு இது இக்குதுல்ல ஜவ்வர்சி அதியோஅதுல போ ட்டுக்லா அதயு வேக வச்சு இதுல போட்ரனு அது ஒரு டிஃப்ரண்டான பாயா நீங்க வாழப்பூ சாப்
புரில ஆஹ் சாப்ட்டு இருக்க வாழப் ப்பூ வட
மேடம் மந்தா சாப்டதில்லியா? பொரியல்லா சாப்ட்டதில. இல்லியா ம் பொரியல் ஒரு ஈஸியான மெத்தட் சொல்ற பாரு இது பொரியல் சொல்டுமா? டு வந்து எண்ணவுட்டு கடுகு போட்டு அ வெங்காயோ நா நல்லா சின்ன வெங்காயோ இருந்தா சின்ன வெங்காயோ போட்டுக்கலா பச்ச மொளகா காரத்துக்கு ஏத்த மாரி ஏதோ ஒன்னு போட்டு ஆ வதக்கிட்னு நல்லா அப்புறோ வாழப்பூக்குதுல்ல
ஆ
கழுவி போட்ருன்னு நல்லா சிறுசா அறுத்து அப்றோ அத போட்டு நல்
அது உள்ள ஏதாச்சி எடுக்கனு அது எததோ எடுக்கணுன்னு சொல்லுவாங்களே
ஆமா ஆமா அதெல்லா எடுத்துதா நா சொல்றே அது உள்ள வந்து ஒரு நி ட்டா ஒரு முத்தா ஒரு நரம்பு மாரி இருக்கோ அத எடுத்துட்னு. அது நல்லாவே தெரியு பாத்தா நீட்டா ஒர் னு மேல வந்து இது மாரி இது ஒன்னு அது கொட மாரி அதக் எத்துட்னு அப்றோ இந்த பக்கோ வெள்ளயா ஒன்னு மேலிஸா இருக்குல்ல வெளியவே வெளிப்பக்கோ அத எத்துட்னு. அத எத்துட்டு சிறுசா கட் சிறுசா கட் பண்ணி மோர்ல போட்ருங்க. மோர் தண்ணில மோர்னா ஃபுல்லா மோரு இல்ல கொஞ்சோ தண்ணீல மோர்வுட்டு அதுல போட்ருனு. அவ்வளவுதா அர்த்த மாரியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆமா அப்பதா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நீங்க எப்டி அர்திங்களோ அப்டி இல்லன்னா கருத்துடு ம் அந்த மாரி அது அதுலதா அதெல்லா நல்லா இது பண்ட்டு அத போட்டு கொஞ்சோ மஞ்சள் அதுலயே உப்பு போட்டு கொஞ்சோ தண்ணி ஊத்தி வேக வைங்க அந்த வாழப்பூவ. அது நல்லா வெந் தோனே என்ன பண்றீங்க ஆ முட்ட முட்ட ஒடச்சி ஊத்திக்கலா
முட்ட ஆ
கேக்குதுங்ளா? அவ்ளோதா முட்ட ஒச்சு ஊத்தி ஸ்லோ வெச்சுக்களறு ம் முட்ட ஒச்சு ஊத்தி ஸ்லோல வெச்சு கெளர்னிங்னா வாழப்பூ முட்ட பொரியல் ரெடி.
அவ்ளோதானா எல்லாமே சிம்பளா தா இருக் க்கு சொல்றதுக்கு சிம்பளா இருக்கோ ஒரு வேல
ஆமா செய்ணுல்ல இவ்ளோதாமா அதுக்கப்றோ ம் ம் ஓ வாழப்பூ சிக்ஸ்டீஃபை செஞ்சிக்கி
சிக்ஸ்டி ஃபைய்யா செஞ்சது கெடையாதே நா எதுவுமே செஞ்சது கெடையாது
ஈசியான மெத்தட்பா
ம் சொல்லுங்க
அதுவு ஈஸியான மெத்தட் தா என்ன பண்ணு வா வாழ பூவ நல்லா கழுவி எத்துட்டு நா சொன்னல்ல அந்த நரம்பும் அந்த மேல பகுதி எத்துட் ட்டு அப்டியே நல்லா கழுவிட்டு சிக்ஸ்டி ஃபை மசாலா நம்ம என்ன என்னலா போடுவோ கொஞ்சோ மொளகா தூளு மஞ்ச தூளு உப்பு ஆ மசாலா அதெல்லா போட்டு கொஞ்சோ கொஞ்சோ இஞ்சி பூண்டு அப்புறோம லெமன்னு அதெல்லா போட்டு கலக்கி விட்டு இந்த பேஸ்ட்டு அதில டிப் பண்ணி நல்லா க இது கலக்கிவுட் டு எண்ணெயில போட்டுட்டோம்னா அவ்ளோதா அது சேரி இவ்வளோ தா அது
ஒன்னு ஒன்னா போட்ணுமா ஒன்னு ஒன்னா போட்ணுமா நெறைய எடுத்து போட்ணுமா
ஒவ்வொன்ன போட்டாதா அது ஒட்டாம வரோ உங்களுக்கு கிரிஸ் ப்பியா வேணும்னா கொஞ்சோ அரிசி மாவு கலந்துகோங்க கான்ஃபிளவர் கொஞ்சோ அரிசி மாவு கொஞ்சோ சும்மா லைட்டா ம் ஆமா எப்படி ஈஸியா இருக்குங்களா இதெல்லாம்
ஈஸியா தான் இருக்கு சொல்றது ஈஸியா இருக்கு போல எனக்கு தெரிஞ்சு ஆன செய்யணும்ன்னா கஷ்டம் போல நானும் என் அம்மிட்ட போய் சொல்றேன் அம்மா இந்த மாதிரிமா செஞ்சுத்தாங்க அப் சொல்றன்
சேரிம்மா நம்மளோட டைம் முடிஞ்சது நம்ம அடுத்து கால்ல பேசலாம் ஓகேம்மா நன்றி ம்